ஓகேதா ப்ரோ
ஹலோ ஆம் ப்ரோ கேக்குது ப்ரோ இதுதா ஆம் ப்ரோ கேக்குது ப்ரோ
ஆ சேரி ப்ரோ சேரி ப்ரோ
அது எப்டி ப்ரோ உங்களுக்கு எப்டி இருக்கு ஐடியா
ஆ நானு இது நானு வந்து இது கத்துக்கணும் ப்ரோ எக்ஸ்ல் டலின்னனு ஒரு எல்லாமே எக்செல் டல்லி
ப்ரோ எக்செல் டல்லி எல்லாமே ஈஸி ப்ரோ எங்களுக்குல்லா அது ஃபர்ஸ்ட் இயர்லே வந்துச்சு ப்ரோ
தா ஈசிதா ப்ரோ அது
இதுலயு எக்செல் தா ப்ரோ யூஸ் பண்ணிருக்க இதுலயு எக்செல் யூஸ் பண்ணிருக்க இப்போ அதா சொல்றல்ல ஸ்டாக்ஸ் இருக்கு அதோட ஸ்டோரேஜ் எவ்ளோ எத்தன ஸ்டாக்ஸ் நம்ம காலி பண்ணி இருக்கோ அது எல்லாமே எக்செல்ல தா போட்டு வைப்புற மாரி அதாவது எக்ஸல் வந்து இதோட பேக்கிரேட் ஃபேஸ் வந்து என்னோட வெப்சைட்டு பேக்ிரௌண்ட் வந்து எக்ஸலும் கால்குலேஷனு
ஈஸி ப்ரோ
ஆமா ப்ரோ
அதோட ஷார்ட் கட்ஸ்ல்லா ரொம்ப இருக்குல்ல
ஆமா ப்ரோ அது நெறையா இருக்கு ப்ரோ எக்கச்சக்கமா இருக்கு ப்ரோ அதாவது அதுலயே வந்து மேட்ச் மேக்ஸ் ஷார்ட் கட் எல்லா இருக்கு
அதுதா அதுக்குதா நம்ம எக்்சல் வந்து தேவன்றது
ஆமா ப்ரோ அது நீங்க கத்துக்குன்னா உங்களுக்கு எப்ப இருந்தாலு யூஸ் ஆகும் ப்ரோ இப்ப நீங்க நா நாளைக்கே ஒரு பொட்டி கட ஓப்பன் பண்றீங்கன்னா கூட
ஆமா அப் டு டவுன் எல்லாமே
வரவு எவ்ளோ செலவு எவ்ளோ நீ ஓப்பன்ல யூஸ் ஆவுது
இப்ப ப்ரோ எக்ஸ்ல்ல எல்லாமே இதுவே கெடயாது ப்ரோ நாள் தோறும் இது
எப்டி சொல்றது எக்ஸ் யூஸ் பண்றவங்க எக்ஸ்ல் யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணா கரெக்டா யூஸ் பண்ணா அவுங்களுக்கு அது நெறயா பெனிஃபிட்ஸ் இருக்கு ப்ரோ அது வந்து என ஃபர்ஸ்ட் இயர்லயே புரிஞ்சிச்சு ஏனா வந்து இப்போ நார்மலா வந்து வரவு செலவு போடுறது வேற பட் வந்து எக்ஸ்ல் ஷீட் வெச்சு போட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க ஐடியா வரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்லா பேலன்ஸ் இந்த காசு சேத்து வெக்கலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்லா இன்வெஸ்மெண்ட்ல எவ்ளோ வரு எக்ஸ்ல் வெச்சு நீ நெக்ஸ்ட் ஒரு ஃப்வ் ஃட்டி இயர்ஸ் பிளான் பண்ணிர்லா அத வெச்சு மேபி உங்களுக்கு தெறம இருந்தா அது நீங்க கத்துக்கறது நல்லதுதான் ப்ரோ
எக்ஸ்ல் ஃபுல்லா கத்துக்கலாம்
இப்ப போறீங்ளா ப்ரோ கிளாஸ்க்கு எக்ஸ்ஸலுக்கு
இல்ல ப்ரோ கிளாஸ்ல்லா இல்ல வீட்லயே கத்துக்கலாந்தா இருக்க
யூடியூப்லயா
ஆமா
யூடியூப்ல கத்துக்கங்க ப்ரோ அது பிரச்சனைஇல்ல பட் கத்துக்கறத உங்க டே டூ டே லைஃப்ல வெச்சு ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ நா வந்து சொல்றே உங்ளுக்கு எப்டி சொல்றது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஏனா வந்து நா இப்போ காலேஜ்ல சொல்லி காலேஜ்ல சொல்லி கு டுத்ததெல்லாமே வந்து வீட்ல வந்து எ
அ அ
ங்க அப்பாக்கு எவ்ளோ வரவு எங்க வீ ட்ல எவ்ளோ செலவு எவ்ளோ வந்து லோனுக்கு எவ் வந்து அந்த மாரி வந்து நா போ இப்ப கூட எங்ளுக்கு லேப்டாப்ல அது வெச்சா ஒரு மாரி ஐடியா வருது ஓகே நெக்ஸ்ட் இந்த மாரி இன்வெஸ் பன்லா நெக்ஸ்ட் இவ்ளோ காசு பேலன்ஸ் ஆவு அத அப்டியே வெச்சா அப்டியேதாருக்கு அது வேற எதுனாலா இன்வெஸ் பண்லா ஆ ஆ அந்த மாரி வந்து ஒரே விஷ்யோ
அ அது வந்து கொஞ்சோ அது எப்டி சொல்றது ஒரு பத்தாயிரோ அந்த மாரில்லா நின்னா இன்வெஸ் பண்ண முடியாது கொஞ்சோ ஐ அமௌண்ட் இருந்தா ஐயா இருந்தாதா நம்ப அ அதா
இல்ல எங்க வீட்ல போய் இப்ப நா இந்த மாரி சொன்னேனு வைங்ளே போடா எங்ளுக்கு தெரியுனு சொல்லுவாங்க வீட்ல நம்பளுக்கு மேபி ஃபுயூச்சர்ல யூஸ் ஆவும்போது எக்சல் யூஸ் பண்லா
இப்ப நம்பதான் ப்ரோ ஒரு ஐடியா கிரேட் பண்ணி நம்பதான் ப்ரோ இது கிரியேட் பண்ணு
எனக்கு இவி எதோ ஐடியா இருக்கு ப்ரோ ஐ கான்ஃபிடென்ஸ்ல இருக்கேன் அவ்ளதா ஐடியா எதுமே இல்ல
ம் ம்
கான்ஃபிடென்ஸ் இருக்கு எப்டி ப்ரோ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆவுங்கறீங்ளா நா சொன்ன ப்ராஜெக்ட்டு இந்த பில்லிங் ப்ராஜெக்ட்டு
பில்லிங் அது என்ன ப்ரோ அது மத்தவங்ளுக்கு புடிச்சா போதும் ப்ரோ நீ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற நீங் நீங்க அதுதா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதோ தா இருக்கு
இப்போ உங்க கிட்ட எப்டி ஒரு எக்ஸ்ட்ரா பிட் போடுவ இதுதா பைனலஜ்ஜை ச்சுனா போது பாஸ் ஆயிடுவ ப்ரோ
ஆ ஆ
பாஸ்சுல
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ உங்ளுக்கு ஹலோ
ஹலோ கேக்குதா ப்ரோ
அ கேக்குது ப்ரோ அடிக்கடிக்கு வாய்சு விட்டுச்சு ஹலோ இல்ல ப்ரோ எனக்கு இல்ல உங்ளுக்கு
எனக்கு இருக்கு ஒரு ரெண்டு அரியரு மேக்ஸ்ல ஒன்னு தமிழ்ல ஒன்னு தமிழ் வந்து வேணுன் நா வச்சிருக்க அது பாஸ் பண்ணிடுவ மேக்ஸ் வந்து கொஞ்சோ கஷ்ட ப்ரோ எனக் மேக் ஸ்சு ஏன்னா வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ எல்லாமே மேக்ஸ் இல்ல இப்போ திடீர்னு வந்து மேக்ஸ் எடுத்து ஆமா ப்ரோ இல்ல இல்ல நா கம்ப்யூட்டர் சைன்ஸ் ப்ரோ அதாவது எனக்கு ஏழு சப்ஜெக்ட்ருக்கு நீங்க கேள்விப்பட்ருப்பிங்காளான் தெர்ல இந்த குரூப் பு தமிழ் இங்கிலீசு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி கம்ப்யூ ட்டர் சைன்ஸ் மேக்ஸ்ஸ தவற மீதி ப்ரோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருதுல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருதுல்ல
அதுதா ப் அதுதா ப்ரோ பியூர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் அதா கம்ப்யூட்டர் இது இதுவே கம்ப்யூட்டர் சயின்ஸ்ஸூ அதுக்கப்பறமா பாட்னி ஜுவாலஜி க பாட்னி ஜுவாலஜி இல்ல கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அது அது அப்டிதா அதுதா ஃப்யூர் சயின்ஸ்னு சொல்வாங்க
அப்டியா ப்ரோ தெர்ல ப்ரோ நா கேள்விப்பட்ட வரக்கி அந்த மார் உங்கருக்கு இருக்கு போல சென்னைல
ஆமா பியூர் சயின்ஸ் ஏன்னா இதா ப்ரோ இது வர்துல பாட்னி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்சு அது அது அதனால பியோர் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது அப்டே கம்யூ கம்ப்யூட்டர் சயின்ஸ்சு அதுக்கப்றமா தமிழ் இங்கிலீஷ் கர்டா
ஆமா ஆமா ஆமா ஆமா
ம் அதா நீங்க எப்டி நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு சொல்லீங்ளா
ஆமா ஆமா ஆமா பௌ்ரோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு சொல்லுவோ கம்ப்யூட்ரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு சொல்ல மாட்டோ பியூர் சயின்ஸ் வித் கம்ப்யூட்டர்ன்வோ
அதுதா அதுதா பியோர் சயின்ஸ்னாலே கம்ப்யூட்டர் வந்துரு இப்ப பயோ மேக்ஸ்ன்னா அது அதே மாரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பதிலு பயோ மேக்ஸ் வரு அதா அதா அதுதா டிஃப்ரெண்ட்டு
ஆ ப்ரோ ஆ ப்ரோ
உங்களுக் பாட்னி ஜுவாலஜிக் பதில் நானா நா வந்து காமஸ் ப்ரோ காமஸ் ஏ கம்பியூட்டர் அப்பிளிக் ஆமா காமஸ் கம்பியூட்டர் அப்ளிகேஷன்
காமஸ்ல உங்களுக்கு இது வரு டேலி வருல ப்ரோ அப்பயே
டேலியா
ஆ
ட டேலிலா வராது ப்ரோ
இல்ல எங்க எங்க ஸ்கூல்ல காமஸ் குரூப் பசங்க டைப் ரைட்டிங் எலா போயிட்டு இருந்தாங்க கேட்டா டேலினு சொல்லிட்டு இருந்தாங்க டைப் ரைட்டிங்லா இருந்துச்சா உங்களுக்கு
அவுங்க அவுங்கல்லா ஆடிட்டிங்க ஆடிட்டிங்கா இருப்பாங்க ப்ரோ
ப்ரோ என்ன ப்ரோ வேற வேறயா இருக்கு
ஆமா காமஸ் வித்து ஆடிட்டிங் அப்டினு ஒரு குரூப் இருக்குது ஆ அது அவுங்களுக்கு வரு டேலில்லா அது ஆமா நெறையதா இருக்கே இப்போ வந்து இன்னு நெறைய வரு ப்ரோ
ப்ரோ இதுக்கே தல சுத்துது ப்ரோ
புரில
இதுக்கே தல சுத்துதுங்கிறே
எப்டிதா நம்ம கடந்து வந்தோணே தெர்ல பாஸ்ட்டெனா
ப்ரோ எப்டியோ பாஸ் ஆயிட்டே ப்ரோ இப்போ எ ஃப்ரெண்ட் ஒருத்தே இருக்கா பிளஸ் டூ பாஸ் ஆயி தா பிளஸ் ஒன்ல அரியர் இருக்கு அவனுக்கு
அடப்பாவி
அவே எப்டி சொல்றது கதர்றா அவே பிளஸ் ஒன்ல பாஸ் சே ஆக முடியாத மாரி இருக்கு அவனுக்கு
ஆ இப்ப என்ன ஆச்சு
ஹலோ
இப்ப இன்னுமோ இருக்கா ப்ரோ இல்ல கிளியர் பண்ட்டானா
இல்ல இல்ல இன்னோருக்கு ப்ரோ இந்த வருஷோ இந்த வருஷோ இன்னொரு இன்னொரு டைம் அவே அட்டம்ட்டு போட்ருக்கா இதுல வெஸ்டா அவே அரியரு பாட்னில அதுதா அவே பண்ண தப்பே வேற எந்த சப்ஜெக்ட்ல வச்சுருந்தாலு பாஸ் ஆயிருப்பா
பாட்னில ஜூ இதுவுல்லா வராதா ப்ரோ சூஸ்லா
புரில ப்ரோ
சூஸ்லா வராதா
வரு ப்ரோ அவே அந்த நாய் அதுல கூட பாஸ் ஆவலங்கிறே
பதினைஞ்சு மார்க் எடுத்தா பாசு தானே ப்ரோ
ப்ரோ பதினேழு எடுத்தா பாசு ப்ரோ
அதா பதினேழு
பதினேழு எடுத்தா பாசு அவே என்ன பண்ணி வஸ்ட்டுருக்கா ஃபஸ்ட்டு டைம் நல்லா எழுதிருக்கா
அ
நல்லா எழுதி ஃபெயில் ஆயிட்டா
எப்டி
பிளஸ் ஒன்ல ப்ளஸ் ஒன்ல ஃபெயில் ஆயிட்ருக்கா எப்டினு தெர்ல
அ
அதுக்கப்பறோ என்ன சொன்னாங்க எங்க சாரு பிளஸ் டூ நீ வராதரா பிளஸ் ஒன் பாஸ் ஆவுற வரை க்கு சிக்ஸ் மந்த்ஸ் லீவ் எடுத்து பாஸ் ஆயிட்டு வாடானு சொல்லிருக்காரு
அ
ஆமா பிளஸ் ஒன் நல்லா படிச்சிருக்கா பிளஸ் டூ ஸ்கூலுக்கே வரல நல்லா கே ட்டுகுங்க பிளஸ் ஒன்னே நல்லா படிச்சிருக்கா பிளஸ் டூ ஸ்கூலுக்கே வர்ல
ஆ
பிளஸ் டூல பிளஸ் டூல இருந்த ஆறு ச ஆறு ஏழு ஏழு சப்ஜெக்டுமே பாஸ்சு
ம் ஆ
லாஸ்ட்டு ரெண்டு மாச வந்து ஆனா பிளஸ் ஒன்ல அந்த வச்ச ஒரே ஒரு அரியர் ஃபெயிலு
எப்டி அது எப்டி ப்ரோ அது
தெர்ல அவ கேட்டான் டேய் நான் நல்லா படிச்சேன்டா பாட்னி எல்லா டியூஷன் போயிருக்கா அவன் பிளஸ் ஒன்னுக்கு
ஆ
நல்லா படிச்சேன்டா அந்த எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒன் மார்க் ஒன் மார்க்ல லெவன் கரெக்ட்டுங்கிறா அவனுக்கு மார்க்கே அங்க பாட்னில லெவன்தா வந்திருக்கு
அ
என்னா பண்ணானே புரியல அப்புற ரிட்டன் வந்து ஒரு ஒரு வருஷ போட் ட்டா ஸ்கூல் அட்டம்டு போட்ல எங்கயும் போல வேலைக்கு போய்ட்டா
ஆ
அதுக்கப்புற நாங்களாண்டி மூடிட்டு போய் வா அரியர் கிளியர் பண்ட்டு காலேஜ் வாடா அப்டின்னு சொல்ட்டு அவுங்க மம்மியு சொல்லி அதுக்கப் புறோ இப்பதா ரிட்டர்ன் அரியர் போட்ருக்கா அவன் ரெண்டு டைம் ஃபெயில் ஆனோனே அவனுக்கு அந்த ஹோப் ப்பே போயிச்சு நா நல்லா எழுதினே எப்டி ஃபெயில் ஆக்குவாங்க ரீவேலியேஷன் இல்ல அட்டம்டுக்கு அவ ஃபஸ்ட்டே போட்ருக்கனு ஃபஸ் டு அவ நல்லா எழுதலனு அவனுக்கே தெரியுமா அதனாலதா ஃபர்ஸ்ட்டு போட்லயா
ஆ
செகேண்ட் டைம் அவ்ளோ நல்லா எழுதினேன்டாங்கறா பதினோரு மார்க்கு தா வந்திருக்குங்குறா ஒன் மார்க்கே பதுனொன்னு வருது கரெட்டா எழுதுனேங்கறா ஒன் மார்க்
அந்த அந்த ஒரு வருஷ கேப் உள்ளன்னா இந்நேத்தி முடிஸ்ட்டு செகண்ட் இயராச்சு வந்துருக்கலா
ஆ இல்ல ப்ரோ அவன் வந்து எப்டி சொல்றது அந்த ஹோப்பே விடுத்துட்டு நா வேலைக்கு வேலைக்கு போறேன்ட்டா அவன் வந்து கொஞ்ச மிட் ரேஞ்ச் ஃபேமிலி வீட்ல வந்து திட்டிருக்காங்க பிளஸ் ஒன் ஃபெயில் ஆனோன்னே அந்த கடுப்புல நா வேலைக் போறே நா வர்லன்னு சொல்ட்ருக்கா ஸ்கூலுக்கே நா வர்லடா அவன் அப்றமா ஏசி மெக்கானிக் போனா ப்ரோ அதுல நல்லா சம்பாரிச்சா ப்ரோ ஐஃபோன் தேட்டீன்லா வாங்குனா இ எம் ஐலதா வாங்கி ஏ அதுக்கு ட்யூ ஒன் இன்னு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறே
அ அ
ஐ ஐஃபோன் தேர்ட்டீன் வாங்கி நல்லா சம்பாரிச்சா அதுல
ஆ ஆ ஆ
இப்போ ரிட்டர்ன் வந்து இல்லடா நீ போய் படின்னு சொன்னோனே லீவ் இருக்கிற டைம்ல ஏசி மெக்கானிக்காவு லீவ் இல்லாத டைம்ல போய் படிக்கிற மாரி ரிட்டன் ட்யூஷன் சேந்திருக்கா இங்க டர்னிங் பாய்ண்ட்டுனு சொல்லிட்டு கொஞ்ச பெரிய டியூசன் இன்ஸ்டூட் அங்க போய் பிளஸ் ஒன்னுக்கு போய் சேந்துருக்கா அதா ஃபஸ்ட்டு டே சொன்னா டடே அசிங்கமா இருக்குடா எல்லாருமே சின்ன பசங்களா இருக்காங்க நா ஒருத்தன் தான்டா தாடி மீச வெச்சுன்னு வரேங்கறா
ஐயோ
பாவோ அவே ஆனா என்ன பண்றது ப்ரோ இப்ப பாஸ் ஆயிட்டனா காலேஜ் வந்து சொல்லிலா மேம் இந்த மாரி வெளியே ஒர்க் போய்ட்டு இருந்தே மேம் ஃபாமிலி இஷ்யுன்னு சொல்ட்டு எதாவது ஒன்னு சொல்லி சேத்துப்பாங்க காலேஜ்லல்லா பாஸ் ஆனா போதுன்னு சொல்றாங்க ப்ரோ
ஆமா ப்ரோ
சேரம்போது மார்க் ஷீட்லா கேக்கல மார்க்கல்லாங் கேக்கல பாஸ் ஆனு ஏனா வந்து இப்போ ஊரிஸ் காலேஜ்ல வந்து அட் ட்மிஷன் கம்மி சேந்தாப் போதுன் சொல்றாங்க நெறையப் பேரு
அது அட்மிஷன் கம்மி இருக்கர காலேஜ்ல அப்டிதாம் ப்ரோ சொல்வாங்க
சேந்தாப் போதுன் சொல்ட்டு எனக்கே மார்க்கெல்லாம் பாக்கல ப்ரோ நானே வந்து த்ரீ ஹண்ட்ரடண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ்சு
அந்த சைட்லப் அப்டிலா இல்ல ப்ரோ எவ வந்தான் சேத்துப்பா என்னனா என்னனா இங்க வந்து கொஞ்சோ ஒரு ஒரு மீடியந்தா வச்சிருப்பானுங்க அ இது சூலத்து
ஓகே
ஒரு இவ் இவ்ளோப் பேரு இருக்கணுனு ஒரு இது இருக்குல்ல
ஆமா ஒரு ஃபிப்டி மெம்பர்ஸ் இருந்தாதா க்ளாஸ் நடக்கு
அ ஒரு க்ளாஸ்க்கு அம்பது பேருனா நாலு க்ளாஸ்சு எர்நூறு பேரு
ஆம்
அவனுங்க வந்து ஒரு நூத்தி அம்பது பேர வந்து கணக்கு வச்சுப்பானுங்க இந்தமேரி ஆ ஸ்டாட்டிங் அட்மிஷனு மீதி அம்பது பேரு வந்து எவெ யார் லேட்டா வராங்ளோ டொனேஷ்னு
ஓ டொனேஷன் நா அந்த மாரி வி ஐ டீல கேட்டே ப்ரோ
அவள்தா அந்த இந்த மேரி செட் பண்ணி அதுதாம் ப்ரோ இப்ப நீ எவ்ளக்கெவ்ள லேட்டா வரோ அவளுக் அவ்ளோ இன்க்ரீஸ் பண்வானுங்கோ
இல்ல ப்ரோ நா வந்து கொஞ்சோ எப்டிச் சொல்றது வி ஐ டி ல கொஞ்ச சேர்லான் ப்ளானு எனக்கு வி ஐ டி கொஞ்சோ பெரியக் காலேஜூ கொஞ்சோ கெத்தாருக்கு மாசாருக் கு டோலிஸ்லா இருக்கு அப்டின் சொல்ட்டு சேர்லான் சொல்ட்டுப் ப்ளானு டொனேஷனே அம்பதாயர்பா கேட்டாங்க எங்க வீட்ல வாடா எனக்கு இங்க ஃபீஸே பதினேழாயிரந்தா
அ அ
டொனேஷனே அம்பதாயரபா கேட்டோனே வீட்ல வாடா ஒன்ன நல்ல காலேஜா பாத்து சேத்துவுட்ரேனு வுரிஸ் காலேஜ் சேத்துவுட்டாங்க
போயிட்ருக்கே எதோ ஜாலியா
அ அதுதாம் ப்ரோ பெரிய காலேஜோட மைனஸ் எல்லாம்